க்குதா க்குதா ஆ கேக்குது கேக்குது
என்ன எ வாய்ஸே எனக்கு கேக்குது
அ என்ன சிலடைம் எனக்கு அப்டிதா ஆகு அதுதா இஸ்ஸுவாருக்கு ம் இப்போ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீல அது யார் நம்பரு
எது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றதா
ஆ உ தம்பி போட்டோ வச்சுட்டு
எங்கம்மா நம்பர் தா
ம் சரி சர்
நீ இப்போ இது வந்து உங்க அம்மா நம்பரா இப்ப இந்த நீ குடுக்கறது வந்து உங்க அம்மா நம்பரா
ஆ இது எங்க அம்மா நம்பரு வேற ஒரு நம்பர்ல இருந்து நா உனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணல அது வந்துட்டு எ நம்பரு
ம் ஓ நம்பர்ல ஓ நம்பர்ல நா ஃபோன் பண்ணுன அப்போ இன்கமிங் சேவை அப்டி என்னமோ வந்தது
ரீசார்ஜ் பண்ல வாட்ஸ்அப் கால் பண்ணா மட்டு தா வரு
அப்டியா
ம்
நெட்டு மட்டு போட்ருக்கீங்ளா
இல்ல ஒய்ஃபை இருக்கு வீட்ல அதனால வாட்ஸ்அப் கால் வரு
ஓ
ஓ நீ யாருக்கு ஒ என்னோட காண்டக்ட்லே மொத்தமா ஒரு ஏழு வேர் இருக்காங்க அவ்ளதா
ம்
ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ எல்லா சொல்லணு இருக்கேனு ஆ பின்ன
அப்புறோ உங் உங்க மூணு பேத்து கூட வேற ஒரு புள்ள இருஞ்ச்சுல்ல
அ
அவங்க கூட எல்லா பேசுனியா
ஐய இல்ல நாலா பசுறதே இல்ல அவங்க ரெண்டு பேரு கூட பேஸ்னாங்க பேஸ்னாங்கன்னா அந்த புள்ள வந்துட்டு இல்ல அந்த புள்ள இருக்குல்ல நீ சொல்ற புள்ள அவ வந்துட்டு ஒனக்கு எனக்கு ஒரு ஒரு ஃபிரெண்டு இருக்கா பத் தி ஒனக்கு அவள தெரியு எனக்கு தெரியு அவள அவகிட்ட மெசேஜ் பண்ணிருக்கா பிடி என்னென்னெ நா பண்ணது தப்பு தா அப்டிங்கற மாதிலா
ம்
ஆ அப்ரோ எனக்கு வந்து எ ய கிட்ட பேசணுமாமா அவளுக்கு ய கிட்ட சொல்லணுமாமா சாரி அ அவகிட்ட எப்டிப் பசறதுன் தெர்ல ஏன்னா நா எல்லாத்திலயு ப்ளாக் பண்ணி வச்சிருக்க இல்ல நா வாட்ஸ்அப்பு எல்லாத்திலயு ப்ளாக் பண்ணி வச்சிருக்க எதுக்கு தேவயில்லாத
ம்
ம் நீ் பேசுனியா
நா நா எங்க பேச நா பேச சாதாரணத்துலயே பசமாட்டே இதுல வற நா ஸ்கூல்ல டெய்லி பேசி கூடையே இருந்தவளுக கிட்டையே நானு
ம் இப்ப என்னமோ ஏ இது முடிஞ்சதுக்கு அப்றோ அப்டியே எல்லா தனித்தனியா போன மாரி இருக்கு
ஆமா
எதுனால அப்டி
தெரில
ம்
நா வந்து நா வந்து ஏ ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணுவே எங் கூட கண்ணாடி கண்ணாடி போட்டே ஒரு புள்ள இருக்குமல்ல குட்டையா
ஆமாம்மா ஆ இவ ரெண்டு பேர்த்தோட பேரு ஒரே பேரு அவதான
ஆ ஆமா ஆமா அந்த புள்ள அந்த புள்ளிக்கு போன் பண்ணுவே அந்த புள்ள கிட்ட பேசுறதுதில்ல அவங்க அக்கா கிட்ட பேசுறதுக்கு போன் பண்ணுவ அவங்க அக்காவுக்கு தா வந்து நா எடுத்து நா இப்ப எடுத்திருக்கேன்ல எடுக்க போறேன்ல அந்த குரூப்பு அந்த குரூப்பு தா அந்தக் அக்கா படிச்சுட்டுருக்கு அப்ப அந்த அக்காவுக்கு தான எல்லா தெரியு அப்போ அந்த எதாவது அடிக்கடி நா ஃபே
ஓ டவுட் இருந் ம்
டவுட்டு க்ளாரிஃபை பண்றதுக்கு மட்டு ஆ அப்பிடி அப்பிடி பேசியே நா ஒரே ஒரு தாட்டி தா நா ஏ ஃப்ரெண்டிட்ட பேசிருக்கே
ஆ
மத்த டைம் எல்லா அந்த அக்காட்ட பேசி அப்டியே கட் பண்ணிடுவே
ம் எனக்கு திங்கிறதாவே வருது பசிக்குது டீ
ஆமா எனக்கு அதேதா நா சொன்னா உனக்கு அதே பாத்தா அதே தானே வரு அப்டின்னு சொல்லி திட்றாங்க
ஆ எனக்கு ஒரு மாரி பசிக்குது எனக்கு நல்லா
நல்லா திங்கணு விதவிதமா
எல்லா எதாவது எடுத்து திங்கற்துளே இரு அப்டியே சீஸ் வரறது என்ன லோடேட் ஃப்ரைஸ் என்ன
அதே தா வரு எனக்கு அதேதா பிரச்சன
ம்
அப்பறோ
அப்பறம்
ஏ இப்ப நீ வந்து இந்த லீவுல எதாவது புதுசா எதாவது பண்ணி எதாவது கத்துக்கிட்டி எதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணியா
யூஸ் ஃபுல்லா அப்டின்னா நைட் எல்லா தூங்க மாட்ட காலையிலாதா தூங்குவ நல்லா ஒரு ஒரு மணிக்கு எணிச்சாலு கடகடன்னு காலை கடமையெல்லா முடிச்சுட்டு சாய முடிசிட்டு வீடு கூட்டி விடுவே கூட்டி வுட்டு போய் அல்லானு போய் படுத்துருவ அவ்ளோதா
ம் நானு ஃபிஸ்ட்டு இப்டிதா பண்ணிருந்த அதுக்கப்றோ அதுக்கப்பற நைட்டு எல்லாரு தூங்குவாங்க நா மட்டும் இப்டி முலிச்ட்டே உக்காரும் போது எனக் அதுக்கப்புறோ அப் அப்டியே அது காலையில தூங்காம் தூங்காம அப்டியே நைட்டே தூங்கி
ஆ பசியே இல்
போ
ஆ
என்னடி சொன்ன இப்போ
பசிக்கிது சொன்ன ஸ்டக் ஆவுதா இப்போ
ம் ஆமா இப்ப ஸ்டக் ஆவல
ம் பசிக்குதுன் சொன்ன
மதியான சாப்ட்லையா
போய் வீட்ல கடலச்சரி நம்ளுக் என்ன சிக்குன்னு அது இதுன்னட்டு வருது அது இங்க என்னல்லா கடல சாரு அது இதுன்ட்ருக்கு
ஆமா எங்க வீட்லயு அதேதா
ம் எங்கயாச்சு போலாம் சொல் அவகிட்ட எடிட்டர்ட்ட
எடிடர்ட் இப்ப நா வந்து ஓங்கிட்ட சொல்லிட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நா ஒரு புள்ளைக்கு போன் பண்ண அந்த புள்ளைட்டையு சொன்
ஆ ஆ
அதுக்கு என்ன பதில் சொன்னானு எதுமே சொல்லல இன்னொரு தாட்டி அவளுக்கு ஃபோன் பண்ணும்போது கேக்கணு
ஆ
வேற யாருக்குமே போன் பட்ல
ம் சேரி நீ யார்கிட்டயாச்சு
நம்ம கூட எ இனி கொஞ்ச நேர கழுச்சு
ம்
கொஞ்ச நே சுட்டு நம்ம கூட டென்த்ல ஒரு புள்ள படுச்சுதல்ல நல்லா படிக்குமல்ல ஒரு புள்ள ஆ அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுவே ஆமடி செகண்ட் ரேங்க் வாங்குச்சுல்லடி ஒரு புள்ள
அப்டியா எனக்கெலா ஞாபக மரதிடி எங்க உக்காருவா‌ அந்த புள்ள
த்து படிக்கும்போது செ டரு
எங்க
லாஸ்ட்டு பெஞ்சுல லாஸ்ட்டு பெஞ்சுல எடிட்டர் கூட ஒக்காண்ருக்குண்டி அந்த
ஓ தெரிஞ்சுது தெரிஞ்சுது ஆ
ஆ
அவளுக்குலா தெரியு ஓ நெனக்கிறே ஏ தெரியுமா இவ எடிட்டர் சொல்லிருப்பா எப்டியு
ஓ
ம் சொல்லிருப்பா
செரி பாக்கலா நம்ம எல்லாத்டையு சொல்லி பாக்கலா
ம்
ஃபோன் பண்ணி வேணாலு சொல்லிக்கலாண்டி ஃபோன் பண்ணி சொன்னாலு சேரின்னு அவங்க நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஃபோனோட முடுஞ்சுரும் இந்த குரூப்ல மெசேஜ் போட்டுட் டா எவளுமே ரிப்ளேயு பண்ண மாட்டாங்க நம்மக்
ஆமா
அதுனா அதுதா பிரச்சன
ம் பசிக்கிதே பசிக்கிது
அப்பறோ ஒன் வீட்டுப் பக்கத்துல இன்னொரு புள்ள இருக்குல்ல லெவன்த்துல வந்து சேந்ததுல்ல ஒரு புள்ள
லெவன்த்ல வந்து ஏ வீட்டு பக்கத்துல இருக்க லெவன்த்ல வந்து சேந்துதா ஆமா
எல்லாமே அந்தப் புள்ளைலா வீட்டுக்கு வருமா
அயு ஏண்டி அந்த பிள்ள எங்க கூப்ட்டாலு வராது அவல்லா அங்க அந்த எடிட்டர்னு ஒரு புள்ள இருக்குல்ல எடிட் பண்ணுவால்ல
ஆமா
அவங்க கூட தா அது எப்ப நம்ம கூட வெளிய வந்துருக்கு சொல்லு
வெளிய வந்ததில்ல ஒரு தடவ வீட்டுக்குலா வந்துருந்துச்சுல
ஆ ஒரு டைம் வந்தா ஆஹ இல்லல்ல அடிக்கடிலா இல்ல
உஹம் பேசதே இல்லையா
அன்னிக்கு வந்துட்டு நானு அந்த எடிட்டர் எடிட் பண்ணும்ல அந்த புள்ளையு போனோ அவ பாக்கணு அப்டின்னா அந்த பிள்ளைகள ஆ வீட்டுக்கு மேலலா போல கீழதா அப்போ ஆ என்ன சொன்னா ஆ என்ன சொன்னா ஆ மேல வா மேல வா அப்டின்ட்டு இருந்தா
ம்
அப்ப இல்ல போறோ மேலலா வந்துட்டு ரொம்ப நேர ஆகுல்ல சும்மா ரவுண்டு அடிக்கு வந்தது அப்ப சொன்னப்ப சேரி அப்டி சொன்னா ம் பரவால
அவதா கூப்ட்டாளா உங்கள
எங்க
சொல்
வீட்டுக்கா
ஆ
ஆ வாங்க மேல வாங்க அப்டின்ன கீழ் நின்ட்டு இருந்தோ
ஆ
அப்போ மேல வாங்க அப்டின்னா நாங்க சொன்னோ ஆஎங்கனாலு வர்றோ இப்ப நாங்க ரவுண்டடிக்கிறோ வண்டி கெடச்சதே பெருசே வண்டி கெடக்கும்போது வெளிய தான ரவுண்டு அடி இங்கு அப்டின்னு ம்
ம் நல்லா ஜாலியா சுத்துனீங்க
ம் ஜாலியான ஜாலியாதா ஆனா இப் இப்டி யாராது ஒருத்தங்க வந்து சொன்னாங்கன்னு வச்சிக்கோ அதுக்கப்புற போறது நிப்பாட்டிருவ
ஆ
ஆஹ்
சேரி நா வந்து அப்றமா கூப்பட்றே
ஆ சேரி உம் ஆ